ஹலோ
வணக்கங்க
வணக்கொங்க வணக்கம்
நல்லா இருக்கன்ப்பா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ நா வந்து ப்யூட்டிஷனா இருக்கேன் நல்லா இருக்கேன்
என்னப்பா
பியூட்டி பார்லர் வெச்சிரு
ஓ சூப்பர் சூப்பருங்க செம்ம டிப்ஸ் குடுப்பீங்ளே அப்போ நல்லதா போச்சு நல்லதா போச்சு இ ஒன்னு இல்ல கண்ணுக்கு சீழ அந்த கருவலயோ வருது இல்லைங்ளா
ஆமா
அது சீக்கிரோ கொணமாகனுனா என்னப்பா என்னதான் பண்ணறதுப்பா அதுக்கு
அது சும்மா இப்ப மேரேஜு கல்யாணோ அப்டினா நீங்க வந்து ஒரு ப்ளீச் மாரி போட்டுக்கணு
ம் ம்
பிளீச் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப அதா டார்க்கா இல்லாம ஓரளவுக்கு லைட்டா மாறு
ம்
ஒடனே வந்து சரி பண்ண கூடாது ஸ்கின்ன பொறுத்த வரையிலு ஒடனே சரி பண்ணா அது எதோ ஆபத்துலதான் போய் முடியு கொஞ்ச கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் எடு த்தாதா அது சரியாகு
சரியா சொன்னீங்க கரெக்டா சொன்னீங்க இது எதிர்பார்த்த பதில்தா நானு நீங்க இத சொல்லுவீங்கன்ட்டு எப்பமே வந்து ஸ்கின்ன பொறுத்த வரையு ஒடனே சரி ஆயின்னு நெனை க்கறாங்க மக்கள் ஆனா இந்த அவேர்னஸ அவுங்களுக்கு இல்ல இந்த விழிப்புணர்வு வந்து அவுங்களுக்கு இல்ல ஏன் இது நால் நாள் ஆய் அப்டியே இருக்குது அஞ்சு நாளா அந்த இருக்க இருக்க இருக்க இருக்கதா நம்மளுக்கே தெரியாது மறையு அது நம்ம அது இன்டெர்ன்ல்ல எடுக்கும்போதோ இல்ல அதுக்கான டரீட்மெண்ட் குடுக்கும்போது ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு வார ஆச்சு அப்டியே இருக்குது அப்டின் சொல்லுவாங்க ஒரு சிலரு ஆனா அதுக் கொஞ்ச கொஞ்சமா தா ரெக்கவர் ஆகு அப்பதா அதுக்கான அ
எதாவொரு கிரீம் தயார் பண்ணி வர்றது பாத்தீங்ளா அந்தது தா வந் து ஒடனே போட்டு ஒடனே சரி பண்ணனுன் நெனைப்பாங்க அது அப்போதைக்கு சரியாகு ஆனா நீங்க வெயில்ல போயிட்டு வந்தீங்கனா அது கண்டிப்பா வந்துரு திருப்பி
ஐயோ நானே அது தாங்க பண்ணே எனக்கு ஒ ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி வந்து திடீர்னு ஒரு நெத்தில ஒரு பிளாக் மார்க் மாரி அதிகமாயிடுச்சு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்மிச்சிருச்சு நெறையா அது என்ன ரீசன்னு என்னால கண்டுபிடிக்க முட்ல ஒரு பட்டர்ஃபிளை மெத்தட்ல வந்துருச்சு ஃபேஸ்ல அதுக்கப்பற ஒரு ஸ்கின் டாக் ட்ர கன்சல் பண்ணிட்டு சார் இந்த மாரிலா ஹார்மோன் சேஞ்சஸ் இருந்த கூட அந்த மாரி வருமா
ம்
ஆ இது வந்து ஸ்கின்ன சொல்ல முடியாது இந்த ஒரு மாத்தர எழுதி தர பாக்கலா இருங் கன்னாங்க சேரி க ஒரு மூணு மாச பொறுமையாவே இருந்தே அதுக்கப்ற டாக்ட் ட்ரு பேச்சலா கேக்கல நானா ஒரு கிரீம பாக்கறது செரி இது போட்டா வருமான்றது அ கண்ட்ரோலே பண்ண முட்ல சேரி அதெல்லா விட்டுட்டு ஃபஸ்ட் ஸ்டலருந்தே ஒழுங்கா டா ட்ரீட்மெண்டே போலான்ட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டு அ வித் இன் ஒ டூ வீக்ல நல்லா கியூர் ஆயிருச்சு
ஒன்னுல்ல ஃப்ரூட்ஸ்லா நம்ம எடுத்துக்கிட்டம்னாவே கொஞ்ச அதெல்லா கொறஞ்சிரு அதுக்குண்டான பழங்கள் சாப்பிட்லான் அது ரொம்ப அதாவ்து ஹை பெயிலா சாப்ட தேவயில்ல நார்மலா ஆரஞ்சு பழ சாத்துக்குடி இதுக்கெல்லா இந்த மாரி இதெல்லா வந்து அதுக்கு சரியாவுறது நார்ச்சத்து உள்ளது ஆமா அ சாதார்ண பழங்கள்லயே அவ்வளோ வியாதி குணமாவுறது
கொணமாகு ஆமா அதுவு ஒன்னு உண்மையான ஒன்னுதா ஆரஞ்சு எடுத்துக்கணு நல்லா ஆப்பிள் எடுத்துக்கணு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டு ஆம்லா ஜூஸ் எடுத்தே கம்ப்பல்சரி ஆம்லா ஜூஸ்லா நல்ல ரிசல்ட் கெடைச்சிச்சுப்பா எனக்கு அந்த நெல்லிக்கா ஜூஸ் ஆமா அந்த ந நெல்லிக்காவ நா எப்டி எடுத்தன்னா முடி கொட்றது இருந்துச்சுங்க அதுவு ப புன்னுனால சேரி டேப்லட்டு எடுக்க கூ எடுக்கவு கூடாதுன்ற ஒரு மென்டாலிட்டிலே இருக்குறே நான் டேப்லெட் எடுக் க்க வேண்டா ஏனா எடுத்த அதுவு இன்னு ஜாஸ்தியாகுமேன்றதுக்காக என்ன பண்ணே கொஞ்ச எஃபர்ட் எடுத்தே கொஞ்ச ஆம்லா ரெண்டு ஆம்லா கட் பண்ணி போட்டுட்டே ஜூசர்ல அ கொஞ்சம் தயிரு ரெண்டு மூண் ஸ்பூன் தயிரு போட்டுட்டு கொஞ்ச கருவேப் பில்ல ஒரு கை கருவேப்பில்ல போட்டுட்டே போட்டுட்டு ஒரு இன்சி இஞ்சி மட்டு கொஞ்ச சேத்துக்கிட்டே ஒரு டேஸ்ட்க்காக போட்டுட்டு அரைச்சிட்டு நல்லா குடிச்சு பாருங்க நெஜமாவே டேஸ்ட்டு சூப்பருங்க அடுத்த நாளு அது அது எப் எப்ப குடிக்குவோமோன்ற மாரி இருந்துச்சு எனக்கு
நாங்கலா காலைல அதுதா எடுத்துக்குவோ இப்பயுமே முடியெல்லா வந்து எனக்கெல்லா நல்லாதா இருக் கு எப்போதுமே காலைல அதுதா ஆ அதாவ்து மோர்ல அடிச் ச்சு குடிச்சிருவோ ஆ ஃபேஸ்லயு எந்த ஒரு பிளாக் மார்க் இல்லாம கரெக்டா வச்சுக்கிறது யாருக்குமே நா வந்து அந்த ஹே அது டாக்டருட்ட போங்க இத பண்ணுங்க அத பண்லா நா சொல்ல மாட்டே நெறையா தண்ணி குடிங்க இந்த மாரி மோரு இந்த மாரி பழங்கள் இப்படி எடுத்துக்கோங்க நெல்லிக்கா எடுத்துக்கோங்க இத மாரி தா சொல்லி நா இது பண்றது எனக்கு வர என்ன அதாவது என் பார்லருக்கு வரவங்ளுக்கு நா சொல்றது
உம் உம் உம் கண்டிப்பா கண்டிப்பா பரவாயில்ல ஆ ஒரு சிலர்லா காசுக்காக சொல்லுவாங்க ம்ச் நல்லா பிளீச் பண்ணிக்கங்க பேஸ் இது பண்ணுங்க கிளியர் பண்ணுங்க இப்ப இருக்கிற ஒரு அக்கா கிட்ட கேட்டக்கா இது மாரி இருக்குது அப்படின்னா வாமா பண்ணிக்கோ ஒரு ஐநூறு ரூபா தா பண்ணிடு சரியா போயிடு நாங்க
துட்டு நம்ம பண்ணாலுமே ரெண்டாயிரோ கொடுத்தல்லா ஏமாத்தி வாங்கிருக்காங்க அதாவது அண்டர் ஐ ட்ரீட்மெண்ட்ன்னு சொல்லிட்டு அத வந்து இந்த ஒரு மிஷின் இருக்கு அதுக்குன்னு அதுல அப்படியே பண்ணுவாங்க அப்போதைக்கு கியூர் ஆகு மத்தபடிலா வந்து அது திருப்பி வரதா செய்யு நம்ம ஃபுட்டுலதா எதுவுமே இருக்குது
ஆமாங்க கரெக்டா சொன்னீங்க எனக்கென்னவோ நீங்க பேசுனது ரொம்ப புடிச்சுச்சு ஏன்னா இத்தன பேர்கிட்ட நா கன்ச சல் பண்ணி நீங்க மட்டுதா வந்து வாட் வாட்டர் எடுங்க நல்லா ஃபு ஃபு ஃபுரூட்ஸ் எடுங்க ம்ச் ஓரளவு நல்ல இன்டர்னல் எடு எடுக்கும் போது எடுக்கும் போதுதா செட் ஆவு என்னிங்க
எப்
இத்தன பேருர்கிட்ட நா கேட்டதுல நீங்க தா கரெக்டா சொன்னீங்க
எத்தனையோ பேரு அந்த அந்த காலேஜ் போற புள்ளைங்க வேலைக்கு போறவங்கலா வருவாங்க முகத்துல பாத்தீங்கன்னா பருக்களு அது இதுன்னு இருக்கு அய்யே இதுக்கு என்ன பண்றது என்ன ட்ரீட்மெண்ட் எடுக் கற்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் நீங்க நல்லா தண்ணி குடிச்சீங்களான்னு கேப்பே இல்லேம்பாங்க யூரின் நறைய தடவ போனீங்களான்னு கேப்ப இல்லன்னுவாங்க அப்ப ஒரு னின நீ எவ்ளோ ஒரு நாள் ஃபுல்லா நீங்க அடக்கி வச்சிருக்கீங்கன்னா அப்ப அந்த ஹீட் எந்த வழியா போகு
ஆமா ஒடம்பு உஷ்னோ தோல் வழியா தா வெளிய வரும் ஆ
அப்ப தண்ணி நம்ம நெறையா எடுத்துக்கிட்டோம்னா அந்த தண்ணி வந்து யூரின் வளியா எல்லாமே வெளியில வந்துரு எதையுமே அதுங்ட் டும் எடுத்துக்காம இங்கிட்டும் போகாம வச்சிருந்தா அப்படி அது
ஒடம்புக்கு தா உபாத ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
வெளியில வருது அது
ஆமா அதுதா ஒரு சில ஒண்ணுமேல்லப்பா சின்ன ட்ரீட்மெண்ட் தா தண்ணி டெய்லியு நல்லா க்ளாஸ் ஒரே கிளாஸண்றது ரெண்டு லிட்டர்ல்ல மூணு லிட்டரு குடிச்சாவே போதுமானது ஒடம்புக்கு அழகா அதை விடு இருக்க மாட்டுக்கிறாங்க கொழந்தைங்க ஒரு கொழந்தைக்கு எங்க வீட்டாண்ட ஒரு கொழந்தைக்கு கு யூரின்ல பிளட்டே வந்துருச்சு ரத்த வந்துருச்சு அந்த அளவுக்கு ஹீட் இருக்குது இப் இப்போ இருக்கிற வெயில் சும்ம வா இருக்குதுப்பா மழை ஒரு நாள் பேஞ்சா ந
ஓட்ரவங்வங்கல்லா பாருங்க பஸ்ஸூ கார் ஒட்ர ரவங்களா நெறைய பேருக்கு யூரனோட கலந்துதா வரு
உம்
ஏனா அவ்வளோ ஒரு ஹீட்டு
ம்
அவுங்களுக்கு அந்த மாரி நெறைய எளனி மோரு தண்ணி தர் பூசணி இதெல்லா எடுத்துக்கணு அவுங்க ம் எடுத்துக்கலன்னா கஷ்டோ
நீராகாரங்றது உடம்புக்கு வந்து தோல் வியாதிய வந்து கொண்டு வராது என்ன பொறுத்த வரயு நல்ல நீர் ஆகாரம் நம்ம மோரோ தண்ணியோ தயிரோ ஆ எளனீரோ
ஒண்ணுமே இல்ல வெந்தயம் கத்தால அத முழுங்குனா என்ன இதுக் கு மிஞ்சி என்ன இருக்கு
ஆமாங்க எனக்கு நல்ல ரிசல்ட் கெடச்சிச்சு வெந்தயல்லா ஆமா வெந்தயம் வெந்தயம் சாப்டே வெந்தயோ ஸ்டொமக் பெய்ன் கூட எனக்கு அதிகமா வந்தது கெடயாது
ம்
ஆனா வெந்தயோ மோஸ்ட்லி நா எடுப்பே
எதுக்கு வந்து வெந்தயோ சாப்ட சொல்றாங்கன்னா அந்த கபம் சொல்லுவாங்கள்ல அதுல சளில்லா நெ றையா ருக்கும் அதெல்லா வலிச்சு கொண்டு வந்துரும் வெந்தயம் வந்து வழவழப்பு தன்மை அது என்னாகுன்னா நீங்க வந்து காலைல எந்திருச்சவோடனே அத முழுங்கிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்களே அப்டியே எல்லாத்தையு வழுச்சு வெளில எல்லாத்தையு கொண்டு வந்துரு ஏ டயாலஜிஸ் ஜிக்கெல்லா வந்து டாக்டர் வந்து வெந்தயத்த சாப்டுங்கன்னு எதுக்கு சொல்றாங்கன்னா அதுதா
ம் பரவால்லப்பா நல்ல ஒரு அற்புதமான ஒரு ரெமி இது சொன்னீங்க எனக்கு இல்ல நா ரெகுலரா அத எடுக்குறது தான் வாரத்துக்கு கம்பல்சரி ஒரு மூணு நாள் எடுப்பே இல்ல ரொம்ப கோல்டானா கூட கஷ்டமாயிடுன்டு ஒன் டே விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு எடு அது ரொம்ப நல்லாருக்கு ஒரு நாள் வந்து ஹாலிம் வெத கேள்வி பட்டுருகீங்களா ஹாலிம் வெத அது ஹாலிம் சீடு ஹாலிம் சீடு அது குட்டி குட்டிஸா இருக்குங்கள நைட்டே ஊற வச்சுட்டு வழ வழன்னு அத வந்து பால்ல கலக்கியோ இல்ல சுடுதண்ணில கலக்கியோ கூட குடிக்கலா அத எடுப்பே பாதாம் பிசின் ஒரு நாள் அது ஒரு நாள் பாதாம் பிசின் நைட்ல ஊற வச்சுட்டு பால்ல கலக்கி குடிச்சாலு சூப்பராருக்கு வெறும்மனே அப்டியே மெண்டு சாப்பிட்டா கூட நல்லாருக்கு அச் நீங்க வேண சப்போஸ் அந்த டேஸ்ட் பிடிக்காதவங்க
ம்
ந்த நாட்டு சக்கர இருக்குலீங்களா கொஞ்சோ அது வேணா ஒரு ஸ்பூ ஃபூன் கலந்து கூட சாப்பிடலா நல்லாவே இருக்குங்க இதெல்லா நல்லா ரிசல்ட் குடுக்குது மக்களுக்கு வந்து நேரா டாக்டர் கிட்ட போறாங்க ஒரு மாத்தர
ஆம்மா அதெல்லா புரிய மாட்டேங்குது
புரியமா நீ இயற்கை நாம் உண்ணும் உணவே மருந்துன்றது அவுங்க என்னைக்கு உணர போறாங்க தெரில
இல்ல அவுங்க வந்து நேரோ அதுக்கெல்லா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ஸ்ரைட்டா ஹாஸ் பிட்லுக்கு போறாங்க ரெண்டு மாத்ரய முழுங்கறாங்க
ஒடனே க்யூர் ஆகணும்னு சொல்றாங்க அதுல தா பெரிய ஹைலைட்டாவே இருக்குது
து இவ்ளோ தூரோ ஊற வைக்கணு ரிஸ்க் எடுக்கணு அந்த ஒரு அவுங்களுக்கெல்லா புடிக்க மாட்டேங்குது ம் பார்லருக்கு வராங்கன்னா
குடோ அது பத்தின விஷயம் மே நறைய பாக்குறாங்க யூடியூப்ல ஒர்த்தர் சொல்றதே ஒரே மாரிலா இன்னொருத்தர் சொல்ல மாட்
இல்ல முடி கொட்றதுக்கு இப்ப வன் நா பொதுவா சொல்றே அந்த எண்ண இந்த எண்ணன்னு வாங்கி ஏ தேப்பானே
ம் ம் ம்
நல்லா முடி கொட்டாமருக்குறதுக்கு நெல்லிக்கா சாப்டுங்க கருவேப்புல சாப்டுங்கன் எவ்ளோ பேர் சொல்லிட்ரு
சொல்றாங்க ஆமா
ஆ சின்ன வெங்காயத்த பழைய சோறுல சாப்டுங்க கூழுல எடுத்துக்கோங்க சொல்றாங்க எல் லாமே இன்புட்டா போனாதானங்க அது இதாகு
ஆமா அது போனாதா அது வேலயே காட்டுஆனா ஒரு சிலர் ஆ ஆ ஆ
தேவயில்லாம அவே அந்த காஸ்ட்லியா விக்கிறா தேங்காண்ண நல்லெண்ண இது அப்டின் சொல்லிட்டு ஐநூறு ரூவா ஆயரூவா செலவு பண் மூவாயிரோகூட செலவு பண்றாங்க
ஆமா அது கரெக்ட்டு தாங்க ஆமாங்க
ஒரு ந சத்தானதா நம்ம வய்த்துக்குள்ள அ த போட்டாதா அந்த முடியல்லா நல்லா ஸ்ட்ராங்காருக்கு
ம் ம் ம் ம்
இதன் மூலமாது புரிய வெக்கலா ம்
கண்டிப்பா கண்டிப்பா நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு என்னதா இர்ந்தாலு ப்யூடிஷனே இந்தாலு நீங்க ஒங்களோடய எப்டி சொல்றது ஆ காசுனு அடிப்படை தொழில் அடிப்படையில் இல்லாம இப்டி இருந்தா இதுவு நல்லதுன்னு சொன்னது வந்து ரொம்ப பெரிய மனசு பா னா ஒங்ளு
ஆமா காசுக்காகல்லா நம்ம வந்து இல்ல ஒரு டூ மினிட்ஸ் அப்டியே பேசிட்டுவாங்க அதுவே நிக்கு காசுக்காக வந் து நம்ம ஒரு தொழில் செய்றதோ பிசினஸோ செய்ய கூடாது மக்கள் நம்மள தேடி இன்னைக்கு ப்ப நம்மளுக்கு இந்த வய்சு சுல வரைல் நம்மளுக்கு வராங்கன்னா நம்ளோட கைராசியு இருக்கணு ஆ பேச்சு இருக்கணு நம்ம சொல்றது அவுங்களுக்கு போயி கரெக்டான அந்தந்த இது வர்ணு அவுங்களுக்கு அது நல்லாருந்தாதா நம்மள தேடி வருவாங்க
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
க்ரீம போட்டு அப்பி அப்டியே அம்ச்சுட்டம்னா கண்டிப்பா அப்போதைக்கி தா அது ரிசல்ட்டு தரு அதுக்கப்றோ வந்து கெடைக்காது ம்
ஆமா கண்டிப்பாப்பா இதெல்லா வந்து மக்களுக்கு வந்து நறைய தெரிஞ்சு அவுங்களே செரி பண்ணம்போது
எவ்ளோக்கெவளோ தண்ணி குடிக்கிறாங்ளோ மொகோ வந்து உண்மயிலுமே நல்லாருக்கு
பொலிவாவுருக்கு அந்த சோர்வேரு காது ஸ்கின்னே வந்து அது பாக்கறதுக்கு ஆரோக்கியமாருக்கு அது பாக்கும்போதே ஆமா அது என்னவோ கரெக்டு தா
நம்ம இன்னொரு இணைப்லே சந்திப்போ
ச கண்டிப்பா தோழி
இன்னு நறைய விஷ்யங்கள நீங்களு பகிர்ந்துக்கொங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள எங்களுக்கு சொல்லுங்க என்ன ஹ
ம்
நீங்க வந்து ஆரஞ்சு ஜூஸ் டெய்லியு குடிங்க
சரிங்க சரிங்க
ம் சரிங்க தோழி
சரிங்க தோழி
ம்
ம்